ஆஹ் கேக்குதுங்களா தோழி
ஆஹ் கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க ஆஹ் நான் நல்லா இருக்கேன் கே நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கன் தோழி
உம் எப்டி அஹ் என்ன பண்றீங்க
சும்மாதான் இருக்கேன்
சரி சரி சரி இன்னைக்கு காலையில் நானு களி செஞ்சேன் களியும் கருவாட்டு குழமும் செஞ்சேன்
சூப்பர் தான் தோழி நல்லது நல்ல ச நல்ல உணவு தான் அது ஒடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிலுக்கு சுத்தமா பிடிக்காது தோழி ஆனா இப்பெல்லா எனக்கு அந்த கருவாட்டு கொழம்பு ரொம்ப புடிச்சிருக்குது ஏன்னா அதுதா ரொம்ப ஹெல்தி ஆனா ஆஹ் அதனால இந்த இப்ப
உம் உம் ஆ ஸ்டார்டிங் எனக்கும் அதோட ஸ்மெல்லாம் பிடிக்காது ஒரு டென்த் லெவன்த் டுவெல்த் படிக்கும்போது எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது இப் இப்ப வந்து அது அ அது வந்து ஸ் சரி ஓகே ஸ்மெல் ஒரு அஞ்சு நிமிஷ சரின்னு அதுக்கப்றோ நம்ம கழுவிட் அப்டின்னா அதுல இருந்து அந்த ஸ்மெல் வர மாட்டேங்கிது சரியா போயிடுது அப்றோ நம்ம சமைக் க்கும் போது அந்த ஸ்மெல்லுமே போயிடுது வாசந்தா வருது அந்த கொழம்போட வாசந்தா வருது கொழம்போ ஃப்ரையோ பண்ணோம்னா அதோட வாசம்தா வருது அதனால எனக்கு அது ரொம்ப புடிச்சிருக்கு
ம்
நீங்க சமைச் ச்சீங்ளா
நா எங் மம்மி வீட்ல இருக்கே தோழி நா வந்து ஒரு மூணு நாள் ஆகுது இங்க வந்து ஆஹ் எங்க அம்மாதா சமைப்பாங்க நா மீண் மட்டு ஆஞ்சு குடுத்தே சங்கரா மீன் எனக்கு எனக்கு வந்து நான்வெஜ்ல வந்து கறி மீன்லாம் புடிக்காது ஒன்லி பிரியாணி ச லாம் சாப்ட மாட்டே சிக்கன் ரைஸ் பிடிக்கு அதுல இருக்கிற பீஸ்லா சாப்டமாட்டே
அஹாஹ்ஹா ஓ வெஜிடேரியனா
வெஜிடேரியன் ஆஹ் நான்வெஜ்ஜூ சாப்டுவே தோழி கறி சாப்பிட மாட்டே கறி எனக்கு சுத்தமா பிடிக்காது ஆட்டுக்கறி கோழிக் கறி எந்த கறியுமே எனக்கு பிடிக்காது ஒன்லி மீனு, எறா சாப்டுவே ஆ இப்ப வந்து கறி கொழம்பு வச்சாங்கன்னா எனக்கு வேற எதுவு கொழம்பு இல்லாத பட்சத்துல அந்த கறிக் கொழம்பு வெறும் கறி கொழம்பு மட்டும் ஊத்தி சாப்டுவே அந்த கறி ஒரு இது மட்டும் கூட எடுத்துக்க மாட்டே அதுல பிரியாணி சாப்டுவே அ வெறும் பி பிரியாணி மட்டும் சாப்டுவே குஸ்கா மட்டு சாப்டுவே மீதி அந்த பீஸ் எல்லா சாப்ட மாட் த்து வச்சுக்குவே
செரி செரி சரி
இப்ல மீன் சாப்புடுவேன் இறா சாப்புடுவேன் நண்டு சாப்பிடுவேன் அதெல்லாம் சாப்டுவேன் எனக்கு மீன் இறாமீனு தான் புடிக்கும்
சேரி சேரி இறால் இறால் மீன்ல என்ன சாப் தெருக்கு
எரா எரா எரான்றது உம் ரவுண்ட் ரவுண்டா ஆயிரும்பாரு ஆஞ்சின ஒன்னே அதுல வந்து ஹீட் தான் அது உடம்புக்கு அதுவும் நல்லது தா ஃபிரைன் டெவலப்மென்ட் தா அதும்
யரா சொல்றீங்களே அந்த வெள்ளையா இருக்குமே ரவுண்ட் ரவுண்ட் னா அதுவா ஓ சரி சரி நானு இறால் மீனுன் நினைச்சேன் வழ வழனுருக்குல
அதுவும் டேஸ்ட்டும் நல்லாதான் இருக்கும் அதுவும் உடம்புக்கு நல்லதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் கடல் மீனும் இந்த ஏரி மீனு குளத்து மீனு சொல்லுவாங்கள்ல ஏரி‌ மீனு ரொம்ப நல்லது அது என்னச்சிகயேன் கொளத்து மீன்ல்லாம் கொளத்துலேதான் இருக்கும் தண்ணி ஏன்னா அது வந்து போர் போட்டு இரைப்பாங்க தண்ணீ இது வந்துட்டு என்னா அ ஏன் நல்லதுன்னா அது வந்து மழை பெஞ்ச தண்ணி வந்து எல்லா இடத்துல இருந்து வருது தண்ணி ஆறு குளம் எல்லாம் தாண்டி அஹ நிறைய இடத்துல இருந்து ஊர் உள்ளாற எல்லாம் வருது அ தண்ணியில நெறைய சத்துகள் இருக்கும் ப்ப வந்து அதுகாகல்லாம் சா சத்து வளர்றதுனால நெறைய நமக்கு வந்து பெனிபிட் இருக்கு நெறைய சத்து இருக்குது ஏரி மீனுல டேஸ்ட் மாரி இருக்கு பாத்து சாப்புட்டுருக்கீங்களா நீங்க ஏரி மீனு
ஏ ஏரி மீன் வந்து எங்க செய்ல கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும் ஏன்னு தெரியல அந்த ஈச்ச நாத்த மாதிரி அடிக்கும் அது வந்து யாரும் விரும்பறதில்ல ஆனா கடைகளுக்குல்லாம் வாங்கிட்டு போவாங்க அவங்க நல்லா கிளீன் பண்ணுவாங்க டைம் எடுத்து நம்ம வீட்டு வீட்ல வந்து டைம் எடுத்து கிளீன் பண்றதுக்கு அவ்ளோ இல்ல எல்லாரு வேலைக்கு போணுமா சண்டே ஒரு நாள் தான் நாங்க ப்ஃரீயா இருப்போம் அன்னைக்கும் ஏதாவது அ ஏற்கனமா கிளீன் பண்ணி சுத் சுத்தமா இருக்க மீனே வாங்கிறது ஹெல்தியோ அன்ஹெல்தியோ அத பாக்கறதுல்ல சுத்தமா நல்ல மீனா இருக்கா சொல்டு ஒரு டேம் மீனோ இல்ல அம் ம் கடல் மீன் எங்யாவது இருந்தா எடுத்துட்டு வருவாங்க அது மரி வாங்கி அவங்களுக்கு கிளீன் பண்ணி குடுத்தறாங்களா செரின்னு சொல்ட்டு அது
அஹ் ஆனா டாம்லி நல்லதுதா தோழி ஏனா அது வந்து காட்டுல இருந்து மழ பெய்ஞ்சி அது அப்டே வருது தண்ணி அதுல இருந்து நல்லதுதா உடம்புக்கு
செரி செரி செரி அதுல என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன் தெரியாது மோஸ் எங்க இருக்கோ அந்த மீன் வாங்கி சமைப்போம் அதுல வந்து முள்ளு வந்து நடுவுல மட்டுமந்தா இருக்கும் சைட்லலா இருக்காது அவ்ளோ கோ குழந்தைங்களு சாப்பிடுறாங்க ஹ பிள்ளைகள் வேற இருக்காளா அவ-அவளு சாப்பிடும் போது முள் இருந்ததுன்ன அவ தொண்டையில சிக்கி கிச்சு நா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த மீன் ஹெல்த்தினு சொன்னாங்க ஹ அதுல வந்து அது வந்து கரிமீன அதுல நெறைய இருக்கு சொல்ட்டு அது அவளுக்கு கொடுப்போ நல மே மெத்து-மெத்துனு கேக் மாரியே இருக்கோ அதனால அது அவ நல்லா விரும்பி சாப்பிடுவா அதுல லைட்டா வீ்ட்லயே நாங்க அரைச்ச மொளகாத்தூள்ளா போட்டு அ அப்டி அ கல்லிலே போட்டு தருவோம் ஆஹ் இல்ல போடுறதுல்ல கல்லிலே போட்டு குடுத்தோ அப்டின்னா அ அதுவும் நல்லா சாப்பிடுவா
உம்
மண்-மண்ட இருக்குல்ல மண்டெல்லாம் நல்லா சூப் போ இந்த வயசுலே நல்லா சூப்புவா மீனோட மண்ட இருக்கல மீன் தல அது அந்த வெறு அந்த லை எப்டி அதுல என்னது எலும்புதானே இருக்கு அது நல்லாவா சூப்புவா குழம்போட டேஸ்டுக்காக அத நல்லா வா
ஆ இதுகுசூப் ஓ அன்றது புதுசா இப்பதா யூஸ் கேள்விப்பட்ற சீஸ்டர் அதனால
சேரி செரி செரி அது இந்த சைடு வந்து இந்த ஸ்லாங்கே இப்டிதான் இருக்கும்
ஆ ஆ நாலா தலல்லா சாப்படவே மாட்டே சிஸ்டர் எனக்கு அது வெறோ எலும்பு மட்டும்தாயிருக்குமா எனக்கு ஒரு மாரியிருக்கும் அதெல்லா சொவள்ளு மண்டைய ஓரமா வெச்சில்லா சதப்பகுதி மட்டும்யிருந்தா அத மட்டோ சாப்புடுவே ஓ சிலவங்களா அத வெச்சு சாப்டுமான்னு நல்லா மென்னு அத நான் இன்னிக்கும் சாப்புடுவே
ஆஹ் என் பாப்பா நல்லா சாப் வா அவள பார்த்துதா நானோ மண்ட ஃபஸ்ட் சாப்புடவேயில்ல அதுல என்னயிருக்க போது அப்டின்னு சொல்லிட்டு சாப் புட மாட்டேன் ஆனா அப்பா அம்மாலா சாப்புடுவாங்க அதுக்கப்பரம் இவ நலா பேச சாப் பாத்து பாத்து எனக்கோம் அது புடிச்சு போய் நானோ அவளுக்கு அவளோ நானோ சண்ட போட்டுட்டு சாப்படுவோம் எனக்கு கூட எனக்கு வாங்குறது பெரிய மீனு ஒண்ணு வாங்க வாங்க ஒர் தலதா வரும் அந்த ஒரு தலைக்கு நா அவளோ அடிச்சிக்குவோ அத வந்து ரெண்டா பாதியா புட்டு குடுத்துருவாங்க
குகூம் உம்
ஆஹ் நண்டுல்லா சாப்டா கூடமே சளிக்கு ரொம்ப நல்லது
உம்ம்
நீங்க எப்டி அத அந்த நண்டு வந்து கிரேவி மாரி செய்வீங்களா இல்ல கொழம்பு மாரி செஞ்சு கொடுத்துருவீங்களா இல்ல சூப் பிருக்கே அது மாதிரி குடுப்பீங்களா
எனக்கு வந்து கிரேவியா செஞ்சாதா புடிக்கும் சிஸ்டர் அது கொழம் மேரி தண்ணி மாரி டேஸ்ட் இருக்காது கிரேவி மாரி செஞ்சன்னா கட்டியா அது டேஸ்ட் நல்லா இருக்கோ டிஃப்ரெண்டா இப்ப வந்து நம்ம கொழ ரொம்பா வெச்சோன்னா நெறைய இரு அது புல்லா அதுல இருக்குற சாறு புல்லா நெறைய இதுல கலக்குறப்ப அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இப்ப நம்ம கம்மியான தண்ணிய வெச்சு கிட்ட அது வந்து டேஸ்டே நல்லா எடுத்து குடுக்கும் அதல்ல கிரேவி தான் புடிக்கும்
சாப்படுவீங்களா இல்ல சப்பாத்தி ரொட்டி அது மரி ஏதாவது
எல்லாத்துக்குமே சாப்பிடுவோம் சாப்பாடு சாப்பிட்டா அது நல்லா இருக்கும் நல்லா போ கட்டியா போட்டு லைட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாட்டுல பேசி ஞ்சு சாப்புடுறது நல்லா இருக்கும் வீட்ல எரா எடுத்தாலும் ப்படிதான்கிரேவி மேல் தான் செய்வோம் நல்லாக்கும் இஞ்சு பூண்டு பேஸ்ட் போட்டு ஆன எண்ண ஊத்தி வதக் கீ அடைய இதெல்லாம் வதக்கி சும்மாமிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி போம் தர மா மிளகத்தூள் மசாலாலாம் போட்டு அத போட்டு வதக்கி கொஞ்சம் கொதிக்க விட்டு லைட்ட தண்ணி விட்டு கொதிக்க விட்டு எறக்கரப்ப கருவேப்பில இன்ஸ்டண்டா சூப்பரா இருக்கும்
உம் அதுல அந்த எ எரா சொல்றீங்கல்ல அதுல வந்து இந்த கிரேவி மட்டும் தான் பண்ண முடியுமா இல்ல வேற ஏதாவது கூட பண்ணலாமா
அதுல நெறைய எறா பிரியாணி செய்யலாம் பிரியாணி கறி போறதுக்குபதில எறாவ போட்டு வதக்கி அப்டியே
அது ஹ அது உடஞ்சிராதா குழ குளன்னு போயிடாதான் ரொம்ப குக்காகும் போது
இல்ல - இல்ல அது வந்து ரொம்ப வதக்க வேணாம் லாஸ்ட்ல போட்டு வதக்கி அப்டியே இது பண்ணிக்க வேண்டியதான் அதெல்லாம் கொழ கொழன்ல இல்ல ஆவாது நம்ப கி வந்து கரெக்ட் கிண்டிக்க வேண்டியதுதா சும்மா ஒரு குச்சி வச்சி கில கேலரி விட வேண்டியதுதான் இல துடுப்பும் அத வச்சு கிளறி விடலாம்னா சளிக்கரண்டி வந்து புடிக்கிற புடி இருக்குல்ல அதை வச்சு கிளறி நாங்க பிரியாணி செஞ்சாலே ஹ அந்த இது சிக்கன் போட்டாலும் அந்த அடிய வச்சுதான் கிண்டுவோம் கைய் புடிக்கிறோள அத வச்சுதான் கிண்டுவோம்
ஆஹ ஆமா அந்த குழி வச்சு கிண்டனும் அப்டின்னா எல்லாம் கொழஞ்சிரும்ல
ஆமா அது சாப்பாடு அது சளிக்கரண்டி அது முன்னாடி இருக்கத வச்சு ரவுண்டா இருக்கத வச்சுக்கின்டன்னா அது வந்து சாப்பாடு அடு அஹ குழ - குழன்னு ஆயிடும்
ஆ சில டைம் அது வந்து ஒடஞ்சிடும் அரிசி சாப்பாடுலாம்
கின்னா தா கரெக்டா இருக்கும்
உம் இப்பதான் என் இப்ப புரியது ஏன் நா சாப்பா செய்றதுல கொளஞ்சு கொளஞ்சு போதல நானும் இதுக்கு மேல
அதுதான் அது அத வச்சு கிண்டுங்க நீங்க கைப்பிடி இருக்குல்ல அத வச்சு கிண்டி வுடுங்க மரத்த வெ அரிசி போட்டதுக்கு அப்புறம் அத வச்சு கிண்டுங்க இல்லன்னா துடுப்பு இருக்கும் பாருங்க வீட்ல துடுப்பு நா குச்சி கூட ஒரு சுத்தமான குச்சிய வச்சு அப்டியே கிளறி விடுங்க அவ்ளதான்
சேரி சேரி சேரி
நல்லா இரு
ட்ரை பண்றேன்
உம் அதுல தம்மு கட்டுங்க நீங்க அப்டியே கொதிக்க வுடாதீங்க லாஸ்ட்டா ஒரு பை மினிட்டு தம் நச்சுக்கையா அடுப்புல தானே செய்வீங்க என்ன பண்றீங்க கடசில வந்து ரொவோண்டு தண்ணி இருக்கும் ஒரு பைவ் மினிட்ஸ் இறக்கறதுக்கு முன்னாடி வந்து அது மேல தட்டு இருக்குல்ல அது மேல அடுப்புல இருக்கற விரவெல்லாம் எடுத்துட்டு அதுல இருக்கற நெருப்பு எடுத்து தட்டு மேல கொட்டி ஒரு செங்கல்ல வச்சு மூடி வச்சிருங்க சுத்தமா காத்து போக கூடாது அப்டியே அது அந்த கா அந்த ஆவிலேயே உள்ளார இருக்க ஆவிலேயே தண்ணி எல்லாம் வந்து அப்டியே அந்த சாப்பாடு கூட அப்டியே புழுங்கி நல்லா பல பலன்னு அப்படி சூப்பரா இருக்கும் ஒரு ஹாப்நவர் கழிச்சு அப்புற அத ஓப்பன் பண்ணி சாப்டுக்க வேண்டியதுான் ஆனா கீழ வந்து நெருப்பு எதுவுமே இருக்கடாது நெருப்பு எல்லாத்தையும் மேல எடுத்தருனும் வெரவா எல்லாம் வெளிய எடுத்து அச்சு போட்ரனும் மட்டும் மேல இருக்கும் மேல
சேரி சேரி ஆஹன்
ஏ தொழில் ம் ரொம்ப சந்தோஷம்
ஆஹன்
கண்டிப்பா சந்திக்கலாம் சேரி தோழி நா வைச்சுறேன்
ஆஹ சேரி பாய்
உம்